ஹலோ வணக்கத் தோழா எப்டி இருக்கீங்க தோழா?
நா நல்லாருக்கங்க நீங்க எ
ஆ நல்லாருக்கேங்க வீட்லல்லா நல்லாருக்காங்ளாங்க? ஆ எல்லாருமே நல்லாருக்காங்க சாப் டிங்ளாங்க ஆ சாப்டாச்சுங்க கிளைமட் எப்டிங்க இரு க்கு
ஆ கிளைமட்லா இங்க சூப்பரா இருக்குங்க
செரி இ‌ங்க இங்க நல்ல வெயில் அடிக்குதுங்க வெயில் நல்லாவே வெயில் அடிக்குதுங்க செரிங்க செரிங்க ஓ அ பெட்டு இல்லங்க நாங்க அப்பப் போ மயில் மட்டுந்தா நாங்க எங்க தெருவுல பாப்போங்க பெட்டு நாங்க எ து வளக்லங்க நாங்களே வந்து இதுல இருக்குறோ வாடக வீட்ல இரு க்குறோ ஆனா நாங்க ஃபிஷ்ஷு வள த்தோங்க
பாத்துருக்கீங்ளா
வளத்தோங்க ரெண்டு தடவ வளத்தோ ஆனா ரெண்டு தடவ எறந்து போச்சு எங்ளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடு ச்சு
ஓ என்ன மாரியான ஃபிஷ் வளத்தீங்க?
அதுகென்ன அது பேரு அது பேர் பேரா வந்துச்சுங்க அந்த ஃபிஷ்ஷு
ஓகே ஓகேங்க ஆ
அதுக்கப்றொ ஃபர்ஸ்ட்டு எங்ளுக்கு அவ்ளா இன்ட்ரெஸ்ட் இல்லங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல னா எங்க வீட்ல ரெண்டு குட்டி பசங்க இருக்காங்கங்க
ஆ
அவங் ள வளக்குறதே பெரிய விஷ்யோங்க அந்த பசங்க வந்து எனக் கு நாய்க்குட்டி வேணு பூனக்குட்டி வேணு மீனாச்சு வளக்கலா நாயெல்லா வளக்கறது ஏனா எல்லாரு வேலைக் போயிருவோங்க
ஆமா அத யாரு பாக்குறது ஆமாங்க
அதுதா சொல்லி புரிய வச்சு செரி அப்றொ‌ மீன் வாங்லான் சொல்ட்டு ஒரே ஒரு கண்ணாடி பவுல்ல வந்து ஒரு மீன் விட்டோன் நெனக்கிறேங்க ஒன்னோ ரெண்டோ விட்டோங்க
சேர் செரிங்க
ப ஒரு ஒரு மாரி ப்ளூ கலர்லருங்க அது இருக்குங்க மீனு
சேர்
நல்லா அழகா இருந் ச்சுங்க அ நல்ல அந்த மயில் க ழுத்து ப்ளூங்க அழகா இருந்து ச்சுங்க ஆனா கொஞ்ச நாளா என்னா ச்சுனு தெரியில எறந்துருச்சுங்க
எறந்துருச்சா
கஷ்டமா போச்சு
சேர் விடுங்க இன்னோர் டைம் பாத்துகலா
அத விட்டுட்டோங்க அதுக்கப் றொ அயோ ரொம்ப மனசு கஷ் டமா போச்சு அது எதனாலானா வீட்டுக்கார் வந்து அவரு தா வந்து அந்த பவுல க்ளீன்
க்ளீன் பண்ணுவாங்க ஆ
க்ளீன் பண்றப்ப தெரியாம கை தவறி கீழ ஒடஞ்சிருச்சுன் நெனக்கிறெங்க
கீழ விழுந்துருச்சுங்ளா?
ப பவுல் மட்டுந்தாங்க ஒடன்ச்சு மீன் இத ஆகலங்க
ஆ செரி செரிங்க
னால அவர் என்ன சொன்னாரு நா இப்பதக்கி ஒரு இதுல போட்டு போடலா நீ அப்பறமா நீங்க போய் பவுல் வாங்கிட்டு வந்து நீங்க க வச்சுருங்க வச்சு போட்டுக்கங்கன்னாருங்க
ஆ
சேரினு ஒரு டப்பால தாங்க இருந்துச்சு இல்ல ஏ ஃபிரண்டு கிட் ட சொல்றப்ப நீங்க டப்பாலந்து க்ளாஸ் பவுல் எதாச்சு இருந்தா போடுங்க
ஆ
சொன்னாங்கங்க ஆனா எங்கிட்ட கிளாஸ் பவுல் இருந்ச்சு ஆனா அது ரொம்ப பெருசுலங்க ரொம்ப குட்டிசுங்க இந்த ப்ரூக்கு ஃப்ரீயா தருவாங்க தெரியுங்ளா
ஆமாமாங்க தெரியுங்க
த பவுல்ல போட்டேங்க நல்லாதாங்க இருந்துச்சு அது என்னாச்சுன் தெர்ல திரும்ப போய் பாத்தா வ மீனே காணுங்க
அதா
அது வ வெளிய துடுச்சு வ வா அது வெளிய ஜம்ப் ஆயிடுச்சு போல
ஓகே ஓகேங்க க்ளோஸ் எது பண்ணாம விட்டீங்ளா
எனக் குட்டி மீனு தானுங்க
ஆமாங்க
வெளிய வராதுன் நெனச்சுதாங்க போட்ட பாத்தா டபக்குன்னு வெளிய வந்துருச்சு ங்க அப்படியே காஞ்சு ஆமாங்க காஞ்சு ஒரு மாரி ஆயிடுச்சுங்க மனசு ரொம்ப சரியில்லங்க அதுக்கப்றோ ஒரு ரெண்டு மூணு மாச கழிச்சு இந்த பசங்க திரும்ப அடம் புடுச்சாங்கங்க
சேர் செரிங்க
திரும்பவுமே வளத்தோங்க
ஆ செரிங்க
ஓ என்ன சொல்றது ஜோடி ஜோடியா வாங்கி விட்டோங்க
ஓகேங்க
குட்டி போட்டுச்சுங்க அ குட்டி போட் டதுகப்றொ அதுலே எறந்துருச்சுங்க அதுவு மனசு கஷ் டமா போயிடுச்சு இப்ப பவுல் மட்டுந்தா இருக்கு ஆனா‌ அந்த ஃபிஷ்ஷு கட போறப் பலா பசங்க மீன் வளக்லா மீன் வளக் லானு கேட்டு
கேட்ட இருப்பாங்க
ஆனா நாங்க பெரிய அளவுலல்லா வளக்லங்க அந்த லைட்டெல்லா வச்சு அப் புடில்லா அந்த ஆக்சிஜன் அந்த மார்லா வச்சு வளக்லங்க சும்மா ஆமா ஆமாங்க
ஆ
நீங்க எதாச்சு வளத்துரு க்கிங்ளா தோழா
ஆ நானு வளத்துருக்கங்க ஃபிஷ் எல்லா நானுங்க கொழந்தையா இருக்கும் போது இப்ப நீங்க சொன்ன மாரிதா நாங்களு வளத்துருக்கோ நெறைய எறந்து போயிருக்கு
ஆ
ஒரு நாலஞ்சு டைமு டாக் வளத்துருக்கோ இப்ப டாக் க்கு இப்ப பாத்தீங்கனா அது செட் டாகமாட்டெங்து ஏனா பக்கத்து வீட்ல அவுங்கலா கொஞ்சொ எங்களுக்கு அவுங்ளுக்கு செட் ஆகுறதில்லைங்ளா அதுனால டாக் வளத்துறது விட்டுட்டோ இப்ப கேட்டு மட் ந்தருக்கு ஒரு நாலு அஞ்சல்லா இருக்கு ஆ இப்ப அது இல்லாம கன்னுக்குட்டி வேற இருக்குங்ளா ஆ அதான் அதா பிஸ்னஸ் பிஸ்னஸே நாங்க வந்து கவ் ஃபார்ம் தா‌ வக்கிற மாரி ஐடியா இரு க்கு ஆ அதுக்குதா இப்ப கேட்ட பாத்தீங்கனா கேட்டே மோ போச்சு த எங்களு எங்கள் ஒன்னுமே கெடயாது எல்லா பக்கத்து வீடுகளோடதுதா எல்லா கேட்டுமே நாங்க ஃபுட்டு போட்றனால அது இங்கயேதா தங்கிட்ருக்குதுங்க ஆ நாங்க கவ் ஃபார்ம் வக்கிறதுதா
நல்ல விஷ்யொங்க நல்ல விஷ்யொங்க அல்ல நல்ல வருமானம் கூட நம்ப எடு
எடுக்கலா அது அதா அது இருக்கிறத வச்சு நம்ம போய்க்லா எதுக்கு நம்ம வேற வேற பிஸ்னஸ் ஐடியா
ம் ம் அதுல இன்வெஸ்ட் பண்ணனு திரும்ப பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணனு
கத்துக்கணு ஆமாங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வேணு இதுனா கூட தெரிஞ்சதுதா வச்சு தெரிஞ்சத வ ச்சே நம் போய்க்கலானுங்குறனாலதா சே ஃபாமே போட்டுக்லான்தாங்க
ஏனா இது உ நீங்க சின்ன வயசுலந்து பாத்து இருக்குறீங்க இல்லிங்ளா இதுல இருக்குற ஒரு நல்ல து கெட்டது எல்லாமே உங்ளுக் தெரியு இப்ப நீங்க புது பிஸ்னஸ்னா அது நீங்க ஃபஸ்லந்து லேர்ன் பண்ணணு
ஆமாங்க
கூட வீட்ல இருக்குறவுங்க கொஞ்சொ சொல்லுவாங்க இது இது இப்டி பண்ணுங்க செய்ங்க நல்ல விஷ்யோ தோழா
நாமாங்க அதனாலதா யோசச்சிட்டுதா சேரி இதே பண்ணலானு தாங்க இருக்கே
எனக்கு தெருஞ்சு நாங்க வந் து ஜூஸ் கட வச்சிருக்கோ தோழா அதாவது எங்க அம்மா வீட்டு சைடு
சே சேரிங்க
இ ஜூஸ் கட தாங்க வச்சுருக்கோ நாங்க ஜூஸ்க்கு வந்து பா த்தீங்கன்னா இந்த ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு ஆ எல்லாமே பாத்திங்கன்னா வ பசும் பால் தாங்க பசும் பால் தா ஆம் பசும் பால்தா வந்து கேன்ல பத்து லிட்ரு பதினஞ்சு லிட் ட்டுரு அதாவது ஏ வெயில் காலத்துக்கெல்லா இருவது லிட்டர் இருவத்தஞ்சு கூட போகுங்க
ஓ சே சேரிங்க
ச்சு சக்கர போட்டு கான்ஃபிளார்லா போட்டு கலந்து கூலிங்ல கலந்து பால் ஆரவச்சு கூலிங்ல இறக்கிடுவோங்க ஓ சேரிங்க அதுக்கப்புறோதா நாங்கள் ஜூஸ் அதிலருந்துதா பால் எடுத்து பாப்பிள்ளு அந்த பால்க்கே ஏ எது எந்தெந்த பழத்துக்கு பால் ஆட் பண்ணி போட முடியுமோ அ துக்குலா போடுவாங்க அதுல்லாம நாங்களே பாதாமு அ ரோஸ் மில்க் க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே பால் வேண்டு இல்லைங்க ளா அது ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க ஆனா அது அ ஊத்தற ஒரு பத தீன்னா எ கூட வேலை செய் செஞ்ச மிஸ் அவங்க தம்பி தாங்க
தம்பி சேரி சரிங்க
துபாயில வேல செஞ்சுருந்தாருங்க
ஆ ஹ
ஃபேமிலில எல்லாருமே அவங்க அக்கா வீட்டுக்காரு துபாயில வேல செஞ்ஜிருந்தாரு அவங்க தம்பி அவங்களுக்கு தம்பி ரெண்டுங்க அவங்க தம்பிங்களு வந்து து துபாய்ல வேல செஞ்சுருந்தாங்க அவங்க அப்பா மட்டுந் தா இந்த பால் கறந்து இந்த டீ கடைக் கி ஜூஸ் கடைக்கு எல்லாத்துக்கு சப்ளை பண்றது இல்ல அவங்க தாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேல அவங்களா துபாய்ல இருந்து எல்லா ஒரு ஒருத்தரா வர ஆரம்பிச்சு டாங்கங்க வர ஆரம்பிசிட்டு அவங்க ஆமாங்க சொந்த தொழில் டெய்லி அவரு வராருங்க இத மாரி ஒரு நாலு ஜூஸ் கடைக்கு பால் ஊத்துறாருங்க டீ காஃபி கடைக்கு பால் ஊத் த்றாருங்க
ஆ
போயிடுவாருங்க திரும்பவு ந நைட்டு வருவாரு காசு வாங்கிட்டு போயிடுவாரு
போயிருவாருங்க அதுவு நல்ல பிசினஸ் தா டைரி இப்பம்லா வச்சுட்டோம்னா அதுல வர பிஸ்னஸ் எப்டின்னா லாபம்ல நெறையா தா கண்டிப்பா வருங்க
ஆமாங்க அவரு வயசு இருக்கிறப்ப அவங்க அவங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து ஃபாரின்ல போய் நல்லா சம்பாரிச்சுட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எல்லா இங்கேயே வந்து கல்யாண ஆச்சுங்க இங்கயே செட்டில் ஆயிட்டாங்கங்க
சேரிங்க
அப் பால் தாங்க
ஓ
ஆ ஆனா கேப் இப்ப வ அவங்க வந்துட்டாங்க எல்லாருமே வந்துட்டோ ஃபாரின்ல இருந்து
ஓ
ஆனா நல்லா போதுங்க
சேரி செரிங்
அது கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு நாலஞ்சு கட நம்ம புடிச்சு வச்சுட்டோம்னா போதுங்க
ஆமாங்க இங்க வந்து எப்டின்னா வில்லேஜ் சைட் அப்டிங்கறனால நம்ம ஜூஸ் கடை அந்த மாரி கடைக்குலா சேல் பண்ண வேணாங்க இங்க சொசைட்டின்னு சொல்லுவாங்க அந்த சொசைட்டிலயே நம்ம போய் குடுத்துட்டோம்னாலு இல்லன்னா ஆவின் கம்பெனி இருக்குங்க
ஆமாங்க
ம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்டோம்னாவே நம்ம எவ்வளோ லிட்டர் எடுத்து வக்கிறோம்னா அவங்களே வந்து காலையில ஈவினிங்கு அவங்களே வந்து வாங்கிட்டு போயிருவாங்க
ஆனா உங்களுக்கு ஆவின்ல ஜாஸ்தி தானங்க இல்ல சொசைட்டில ஜாஸ்தி வருது
ஆவின்ல தாங்க வரு சொசைட் டில கம்மியா நம்ம டென்சிட்டி பொருத்து தாங்க அமௌண்ட் வரு இதுல பாலுக்கு பாலுக்கு இங்க என்னங்க முப்பத்தஞ்சு திருவால் நாப்ப ருவாதா குடுப்பங்க சொசைட் ட்ல்ல அங்க நாபத் வஞ்சு ஐம்பது வரைக்கு குடுப்பாங்க ஆவின் இல்ல ஆ அதுதா கொஞ்ச பரவாயில்லாம இருக்குதுங்க
அதுதா பிழ நம்ம பராமரிக்கிறது அதுக்கு தரத்தீவனொ
ஆமாங்க
அது போட்டாலே போது தோழா
ஆமாங்க
உ
அப்பறோ நைட்டு சமையல் என்ன சமையல்
நைட்டு பத்தி இது மாவுதா இருக்கு தோழா அதுதா ஏதாச்சு பண்ணனு
ஓ செரி செரிங்க
நா அவ்ளோதா தோழா சிம்பிளா ஏதாச்சு ஒண்ணு முடிச்சிட்டு நாளைக்கு தம்பி கு ஸ்கூலு அப்பறோ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்ப்படிஷன் ஒன்னு இருக்கு தோழா ஹாப்பி பே டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போஸ்டர் ஏதாச்சு கிரெயேட் பண்ணணு
ஓகேங்க
வந்தோனே அது கொஞ்ச டிராயிங் போட்டு கொஞ்ச அதுக்கு கொஞ்ச ட்ரெயின் பண்ணிட்டு நாளைக்கு காமிச்சி வச்சுருவேங்க
ஓ செரி-செரிங்க
பிளானு செரி இத முடிச்சுட்டு வெள்ளிக்கெலம கோயிலுக்கு போயி்ட்டு வந்துட்டு தோச இருக்கு இருக்குங்க அத ஊத்திட்டு கால எதா செஞ்சோ சுடலானுங்க
ஓகேங்க செரிங்க டைமாச்சு
ரொம்ப நன்றி
ரொம்ப-ரொம்ப நன்றிங்க
ஒரு கால்ல பாக்
ஆ ஓகேங்க ஆ-ஆ